ஆ தோழி நலமா தோழி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தோழி நல்லா இருக்கேன் தோழி
ஆ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா நமக்கு பயணங்கள்லயே பல வகையான பயணங்கள் இருக்குல்ல தோழி பேருந்து ஆ ரயில் பயணம் விமான பயணம் நடை பயணம் அந்த மாதிரி
ம் ஆமா தோழி
அத பத்தி அதனுடைய அ பயன்பாடுகளை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோமா
கண்டிப்பா தோழி தொடர்ந்து பேசுவோம் தோழி
ஆ நிச்சயமா தோழி இப்ப நம்ம ஒரு தொலை தூரமா ஒரு ஊருக்கு வந்து நம்ம போகணும் அப்டின்னா ஆ எந்த பயன்பாட்டுல போறது வந்து நமக்கு ஓரளவுக்கு எளிமையா இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் செரி மற்றும் நமக்கு அ டயர்ட் ஆகாம சோர்வாகாம நமக்கு எந்த வகையான பயன் அ அ பயணங்கள் வந்து நல்லா இருக்கும்ங்கறத பத்தி பேசுவோம் தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி என்னோடைய அனுபவத்த மொதல்ல கூறே தோழி அதுக்கப்புறோ நீங்க உங்ளுடைய அனுபவங்கள கூறுங்க தோழி
நிச்சயமா தோழி
அ சரிங்க தோழி என்ன பொறுத்த வரைக்கு தோழி எனக்கு வந்து இருசக்கர வாகனத்துல பயணோ செஞ்சாதா தோழி ரொம்ப புடிக் கு வந்து தோழி ஆ பேருந்து பயணங்றது எனக் கொஞ்சோ பயமாருக்கு தோழி ஏன்னு கேட்டீங்ன்னா இந்த சாலை ஓர வளைவுகள்ல இந்த பஸ்சு சாயு பாருங்க தோழி அது வந்து எனக் பயத்த கெளப்பிவிட்ரு தோழி அன்னால அதுனாலயே நம்ம அதிகபட்சோ வந்து பேருந்து பயணத்த வந்து ஆ தவிர்த்துருவோ தோழி பாத்தீங்ன்னா அதே மாரி ரயில் பயணம்னு ஒன்னு இருக்குல தோழி அது எனக்கு ரொம்ப மிகவு புடிக்கு தோழி பாத்தீங்கன்னா வேடிக்க பாத்துக்கிட்டு எல்லா ச வித சகல வசதிகளோட இருக்கு பாத்தீங்கன்னா தோழி வந்து ஆ அது எனக்கு பிடிக் கு என்னோட சகோதரி வந்து வெளியூர்ல இருக்காங்க அவுங்கள பாக்க போகணுனா நா வந்து ட்ரெயின்ல ஆ ரயில்ல தா போவோ தோழி பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையங்கல்லயு நிறுத்திட்டு பாத்தீங்ன்னா தோழி அங்க வந்து இந்த தின்பண்டங்கள்லா கிடைக்கு தோழி அத வாங்கி சாப்டுட்டே போலா பஸ் சுல பேருந்துல பயணிச்சோன்னா தோழி அந்த ஒரு வாய்ப்பு நம்ப்ளுக்கு வந்து கெடைக்காது தோழி பாத்தீங்ன்னா ஆ சரிங்க தோழி ஆ இது இல்லாம தோழி நா வந்து விமா பயணோ செஞ்சதில்ல தோழி வந்து
ஓ சரிங்க தோழி
செரிங்க தோழி இப்ப நீங்க சொல்லுங்க தோழி ஒங்களுடைய அனுபவங்கள சொல்லுங்க தோழி
நிச்சயமா தோழி‌ நிச்சயமா எனக்கும் வந்து நீங்கள் கூறியது போல இருசக் க்ர வாகனங்கள் பிடிக்கு ஆனா இருசக்ர வாகனங் கள் ஓட்டி நா பின்னாடி உக்காரத விட எனக்கு இருசக்கர வாகனங்கள்ல தொலை தூரம் நா ஓட்டிட்டு போறதுக்கு ரொம்ப புடிக்கும் தோழி அனால வந்து பாத்தீங்க அப்டின்னா அ என்னுடைய பெற்றோர்களுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாத்துடைய வீடு வந்து இங்ருந்து ஒரு எழுவது எம்பது கிலோமீட்ரு தொலைவுல இருக்கு இருசக்கர வாகனங்கத்துல வந்துட்டு என்னுடைய மகன அமர வச்சு நா வந்து ஓட்டிட்டு போவே தோழி எனக்கு அந்த இருசக்ர வாகனம் ஓட்றது வந்து ரொம்ப புடிக்கு ஆ வண்டி உக்காந்துட்டு போறத விட வண்டிய வந்து ஓட்டிட்டு போறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோழி அதனால எங்க வீட் ல என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய உடன்‌ பிறந்த சகோதரிகள் யார வெளில கூப்புட்டு போகணு அப்டின்னாலு அந்த இருசக்ர வாகனத்த வந்து அதிகமா நா தா இயக்குவே ஆ அது வந்து எனக்கு ஒரு கிரேஸ் தோழி அது எனக்கு ரொம்ப புடிக்கு ஆ நம்மளே ஓட்டிட்டு போறப்ப அது வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம வேடிக்கை பாத்துட்டு அதே சமயம் பாதுகாப்பாகவு நமக்கு ஏதாவது பொருட்கள் வேணுனாலு எடைல நிறுத்தி வாங்கிட்டு நம்ம வந்து போறதுக்கு ஏதுவா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இடம் வந்து ரயில் பயணம் தா ஏன் சொன்னீங்கன்னா ரயில் பயணம் வந்து நிச்சயமா நமக்கு வந்துட்டு ஒரு மனமகிழ்ச்சிய தர கூடியதா இருக்கும் இப்ப நம்ம வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ரயில் பயணத்திலேயே கூட நம்மளுடைய உணவுகள வந்து நம்ம சாப்டுக்கலாம் ஆனா நம்ம பேருந்துல போகும் போது நிச்சயமா அப்டி வந்து பண்ண முடியாது நாங்க தொலைதூரமா எல்லாம் போகும்போது ஒன்னா உணவு முறைகள வந்து வீட்டுல இருந்தே தயாரிச்சிட்டு போயிருவோம் அப்ப குடும்பமா அல்லது நண்பர்களோடு போகும்போது ரயில்லயே வந்து நம்ம உக்காந்து நமக்கு ஏதுவா நம்ம வந்து சாப்டுட்டு போறது வந்து ஒரு தனி மகிழ்ச்சி தா தோழி அடுத்தது வந்து சில சமயங்கள்ல தான் நானும் வந்துட்டு பேருந்துல பயணம் படுவ பேருந்து பயணம் வந்து எனக்கு கவர்மெண்ட் பஸ்ஸ விட பிரைவேட் பஸ் வந்து கொஞ்சம் ஆ பாதுகாப்பு இல்லாதது போல தெரியும் ஏனா அவங்க வந்து அதிவேகமா ஓட் ட்டுவாங்க அதனால வந்துட்டு ஆ பேருந்து பயணம் சில சமயங்கல தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல வந்து ஏ ஏத்துக்குவோம் தோழி விமானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் பிரயாணம் பண்ணிருக்க இங்கிருந்து சென்னைக்கு பண்ணியிருக்கேன் ஆ அது வந்து தனி அனுபவம் தான் அது மகிழ்ச்சியா தான் இருக்கும் ஆனா பொருளாதாரம் வந்து ஒரு சிறு ஊருக்கு போறதுனா கூட நமக்கு இருபத்தி ஐந்தாயிரம் முப்பதாயிரம் அந்த மாரி ஒரு பெரும் தொகைய வந்து செய் செலவு பண்ற மாதிரிதான் இருக்கும் அதே நடைமுறைக்கு வந்து சாத்தியம் எல்லா நேரங்களிலும் சாத்தியப்படாது அதனால பெரும்பாலும் வந்துட்டு இருசக்கர வாகனமும் ரயிலும் தான் சில சம சமயங்கள்ல வந்து கார்ல எங்களுடைய கார்ல வந்து பிரயாணம் பண்ணுவது து உண்டு தோழி மாதத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை வந்து கார் பிரயாணம் வந்து பண்றது உண்டு தோழி என்னுடைய கணவருக்
அப்டியா தோழி சரிங்க தோழி என்னுடைய கணவருக்கும் கார் ஓட்டுறது ரொம்ப வந்து அஹ நாள் சக்கர வாகனம் ஓட்டுறது ரொம்ப
ரொம்ப புடிக்கும் நான் பல விஷயங்கள் கவனிச்ச தோழி உங்களுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் ஏன் தெரியல பன விஷயங்கள் வந்து ஒரே மாதிரியாதான் இருக்கு ஆஹ்
ற்றுமை தான் வந்து நம்மள வந்து இன்னும் கடைசி வர
நிச்சயமா தோழி நிச்சயமா ஏனா நானும் வந்துட்டு ஆ நறைய பேத்துக்கிட்ட வேலை விஷயமா நம்ம பேசுவோம் பழகுவோம் கேக்குது தோழி சொல்லுங்க
செரிங்க செரிங்க சார் எனக்கு வந்து என்னனுடையட பைக்ல உகாந்துகிட்டு பின்னாடி உக்காந்துட்டு லா ரொம்ப நீண்ட தூரம் பயணம் செய்றோம் எல்லாத்தோழி அது ரொம்ப புடிக் அது எந்த ஒரு ஒரு இடை இ இடைப்பாடுங்கிறது ஒண்ணு இருக்காது நான் அவங்க அப்படிங்கற மாரி ஒரு சந்தோஷம் இருக்கும் என் பையன வச்சுட்டு அழிச்சட்டு போறப்ப அது வேற மாதிரி இருக்கும் நானும் அவங்க மட்டும் போறப்ப அ அதிக நாட்கள் வந்து ஆசை வந்த ரொம்ப தூரம் நீண்ட தூரம் போகணும் அப்படனுன அது ஒரு மாரி மனசவிட்டு பேசிக்கிட்டு ஜாலியா அது ஒரு மாரி இருக்கூ தோழி நான் அடி கெடி நாங்க ரெண்டு பேரு பண்ணோ அப்புடிதா எங்ளுக்கு ரொம்ப புடித்தது எங்ளுக் எப்ப எல்லலா வந்து நேரோ கெடைக்குதோ தோழி அப்ப எல்லா நாங்க வந்து பத் திங்னா வெளில ரவுண்ட் அடிச்சிட்டே இருப்போ தோழி சுத்துறத்தா எங்க ரெண்டு பேருக்குமே வந்து அ கணவர் மன் ஆ டி அப்டிங்கற்த விட ஒரு நல்ல நண்பர்களா ஃபஸ்ட்டு நாங்க அ நிங்ளோடைய திருமண வந்து காதல் திருமணம் அதனால வந்து பத்தீங்ன்னா தோழி அ ஃப்ரெண்ட்ஷிப் தா நல்ல நண்பர்கள் நம்பியா பழகி அதுக்கப்றோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோ தோழி ஒருவருக் ஒருவர் உட்டு குடுத்து போ தோழி எங்ளுக்குள்ள அந்த சண்டயே சச்சரவு அந்த மாரி எல்லா இருக்காரு தோழி அ எந்த ஒரு சிறிய இடைவேளை கடைத்தால் ஒடனே நாங்க என்ன பண்ணிடுவோ தோழி எங்கயாவ்து வெளில களம்பிடுவோந்த தோழி அங்க போய் இங்க போயி எதாவ்து ஒன்னு சுத்தி பாத்துட்டு வர்றதுதா தோழி எங்ளுக்கு வேலயே
ஓ அது வந்து ஒரு பெரிய பாக்யம் தான தோழி சொல்லுவாங்க நிச்சியமா தோழி நிச்சியமா
வந்திங்னா தோழி
நிச்சியம்மா தோழி அது வந்து ஒரு மன மகிழ்ச்சி தா நாங்ளு வந்து பாத்தீங்க அப்டினா இந்த கடந்து போன சனி ஞாயிறு வந்து ஆ இதே மாதுரிதா ஆனா நாங்க வந்து நான்கு சக்கர வாகனங்கள்ல வந்து என்னுடைய தங்கயின் வீ
அ ஆ சொல்லுங்க தோழி
ஆ நாங்ளு சனி ஞாயிர் வந்து தங்கையின் வீட்டுக்கு இதே மாரிதா பிரயாணம் பண்ணோ தோழி ஆனா நான்கு சக்கர வாகனங்கள்ல வந்து போனோ
அஅ அஅஅ
ரொம்ப மா நாட்கள் ஆச்சு நா வந்து என்னுடைய தங்கயின் வீட்டுக் அடிக்கடி போவ பட் என்னுடைய கணவர் வந்து எங்ளுடைய மாமனார் தவறிட்டனால வாரத்துக்கு ஒரு முறை வந்து நிச்சயம் எங்ளுடைய மாமியாருக் கூட இரண்டு நாட்கள் நாங்க வந்து செலவிடுவோம் அதனால அவருனால அடி கடி எ அ தங்கயின் வீட்டுக்கு வர முடியாது போன வாரோ என்ன நெனச்சாரோ தெரியல ஒரு இதே மாரிதா நீங்க சொன்ன மாரி ஒரு லாங் டிரைவ் போலா ரொம்ப மாச ஆச்சுன் சொல்லிட் ட்டு கார்ல போலான் சொன்னாங்க தோழி அதுக்கப்றோ போயிட் டு அவங்க வீட்ல ஒரு நாள் இரவு தங்கிட்டு அடுத்த நாள் கேர்ளால இருக்கக்கூடிய மீன் குளத்தி பகவதிய அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு அன்னக்கி இரவு வந்து வீடு திரும்புனோம் தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப நம்ம இருவருக்குமே வந்து ஒத்துப்போகுது தோழி இந்த சுற்றுப்பயணம் மேற் கொடுதுங்குறது வந்து அ தனிப்பட்ட முறையிலே தோழி வந்து எங்கள் ஊர் வந்து தேருக்கு பிரசித்தி பெற்ற ஊர் தோழி
தோழி காரமடை அறங்கனாதர் கோயிலுங்ளா மாசிமகம் தேரா தோழி
ஒரு ஊர் தா வந்து உங்க விடுமுறை நாட்
தோழி அ தோழி ஒரு சிறு சந்தேகம் அ எடையில இட் டேல வந்து எனக்கு ஒளி கேக்கல மாசி மகம் தேர் சொல்றீங்ளா
ஆமா ஆமா ஆமாம் தோழி கோயில்
தோழி
அ இல்ல தோழி இந்த கும்பகோணம் வந் து அ கும்பகோணம் ம்ஸகும்பகோணொ தோழி பிறந்து வளந்ததெல்லா அந்த ஊர் தோழி அ கல்யாணத்துக்கு அப்பறொ தோழி தேருக்கு ஃபேமஸ் ஆன ஊரு திருவாரூர் இருக்குல்ல தோழி அதுதான ஆமா தோழி உங்களுக்கு ஓய்வு நேரொ கெடைக் இருக்கிறப்போ நீங்க வேற கிறப்போ நீங்கெ வேற எங்கயாது சொல்லணுனு நெனைச்சிங்னா தோழி நீங்க இங்கெ வாங்க
நிச்சயமா தோழி நிச்சயமா எங்களுடையது வந்து குலதெய்வம் கோயில் காரமடேனு சொல்லுவாங்க அதே மாதிரி தேரு வந்து ரொம்ப ஃபேமஸ் தோழி மாசிமகம் தேருன்னு சொல்லுவாங்கல்ல தேர் தோழி எல்லா செய்தி தாள்லயுமே பெரிய தேரா போட்டு வரு உள்ள தோழி
ஆமா தோழி
ஆ அது வந்து காரமடை பெருமாள் கோயில் அ தேரோட்டந் தா தோழி ஆ ஒவ்வொரு மாசி மாதமே மகா நட்சத்திர தன்னைக்கு வந்து அந்த அ தேரோட்டம் வந்து ரொம்ப அ சிறப் ப்பா வந்து இருக்கும் தோழி விசேஷமா இருக்கு நீங்களு உங்க குடும்பத்தோடு நித் ச்சியமா
கண்டிப்பா வரோ தோழி கண்டிப்பா வரோ நீங் எங்க ஊரு தேர் வந்து ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய தேரு தோழி அத இழுக்கனுனு நெனைச்சீங்கன்னு பாத்திங்கன்னா அந்த சிவனடியார் எல்லாம் வந்து தோழி
ஓ நிச்சியமா தோழி நிச்சியமா நாங்க வந்து குடும்பத்தோடு வரோம் ஆ தேர் எந்த தேதியில வரும் அப்டிங்கிறது எங்ளுக்கு ஒரு பத்து நாள் முன்பு நீங்க வந்து தெரிவீங்க தோழி அப்ப நிச்சயமா நாங்க வந்து வர வர வர்றதுக் க்கு வந்து பிரயாணம் மேற்கொண்டு வரு தோழி ஆ இப்பதா கேக்குது தோழி
அ செரிங்க தொழி உங்களுக்கு எப்ப எல்லா ஓய்வு நேரொ கெடக்கிதோ அப்ப எல்லா எங்கெயாது போற மாரி இருந்தா எங்க ஊருக்கு வாங்க நாங்க ஒங்களுக்கு வந்து சுத்தி காமிக்கிறோ தோழி பக்கத்துலே வேளாங்கண்ணி இருக்கு
ஓ செரிங்க தோழி ஓ
ஆ படுவூர் இதெல்லா இருக்கு பூம்புகார் இருக்குது
ஓ செரிங்க தோழி செரிங்க திருவாரூர் வந்து மதுரை பக்கத்துலயா தோழி
இல்லத்தோழி இல்லத்தோழி இது வந்து திருவாரூர் வந்த நாகப்பட் டினத்துக்கு முன்னாடி கும்பகோணத்துக்கு அடுத்து அ கும் கும்பகோணம்க்லா அடுத்த மாவட்டம் தோழி இது வந்து
இல்ல தோழி நீங்கெ பெறந்த ஊரு கும்பகோணம் அது பக்கத்திலயே தா நீங்க வாழ்ந்த ஊரு
அடுத்த அடுத்த அ அடுத்த மாவட்டம் தோழி
ஓ அடுத்த மாவட்டம் செரிங்க தோழி ஆ ஆ புரிந்தது தோழி அதுக்கு பக்கத்துலயே இருக்கக்க கூடிய மாவட்டம்
ஆமா ஆ அதிகபட்சம் போனா கும்பகோணத்துக்கும் இதுக்கு ஒரு முப்பத்த ஐ கிலோமீட்டர் தொலைவு தா திருவாருர்
ஓ சரிங்க தோழி சரிங்க உங்களிடம் பேசியதில் மி க்க மகிழ்ச்சி தோழி நன்றி வணக்கம் அடுத்த ஒரு இதுல தொடர்ந்து பேசுவோம் நன்றி தோழி
சரி நன்றி தோழி என்ன